நானா சும்மாதா இருக்க நீ என்ன பண்ற
நானு சும்மாதா அப்றோ உங்க ஏரியால கோவில் திருவிழாலா ஆரம்பிச்சுட்டாங்களாமா
எங்க ஏரியாலையா கோவில் திருவிழா நடந்துட்டுதா இருக்கு நெறயா எதோ கோடி கொடி கீழ எதோ ஏரியா மாரி நடக்குதுன் நெனைக்கிற ரொம்போ கூட்டமா வேற இருக்கு எங்க ஏரியா ஃபுல்லா
அதே தா எப்போவு அந்த ஸ்பீக்கர் சவுண்டு நைட்டு அந்த லைட்டு கடைகள்லா வந்துருல வில்லேஜ் ஃபுல்லா வேற மாரி ஃபீல் வருல்ல
ஆமா செரியா சொல்ற இப்பவு மிட்டாய் கட அந்த பொம்ம கட இதெல்லா போட்டாங்களான் பாக்கல போட்டாங்களா இதெல்லா அங்க
ஆ நெறய இருக்கு இங்க அந்த பலூன் கட அப்றோ குழந்தைங்க எல்லா ஃபுல்லா என்ஜாய் பண்ணி ஃபுல்லா சந்தோஷ தா அதுங்களுக்கு ஃபுல்லா இங்க துப்பாக்கி எத்துக்குனு சுட்டுக்குனு விளையாடிக்குனு ஓடிக்கினு ஆடிக்கினு இருக்குங்க எல்லா
அப்டியா ஐயோ நா பாக்கவே இல்லயே அதெல்லா ஒரு பலூன் கூட உடைக்க முடியாம எஞ்சன் ஆகுல நல்லாருக்கு அந்த இது
அதுதா ஜாலியா இருக்கு நம்ப சின்ன வயசுல அப்பயெல்லா கெஞ்சி அந்த கன் கேம் எல்லா விளையாடுவோல இத சுட்டுருலா அத சுட்டுருலா இந்த பலூன உடைக்கலா அப்டின்ட்டு விளையாடுவோமே அந்த மாரி கேம் போல இது
செரி செரி அப்றோ என்ன ஸ்பெஷல் இந்த வருஷோ உனக்கு
அதுவா இந்த தடவ வந்து பெரிய ஸ்டேஜ்ல்லா போட்டாங்க இங்க வீட்டாண்ட அந்த நைட் எதோ ப்ரோக்ராம்ல்லா இருக்குன் சொல்லிக்குறாங்க டான்ஸ் ஆடுவாங்களாமே நடனமு அப்றோ டிராமா பாட்டு எல்லா சூப்பரா இருந்தது இன்னு அந்த அதே மாரியே நடக்குது திருப்பி திருப் பே எங்க ஊர் திருவிழாவே இப்படிதா சூப்பரா இருக்கு போல உங்க வீட்டுலல்லா எப்டி
சூப்பர் இன்னு அங்க வந்து என்ன சொல்றது டான்ஸ் அதெல்லா நடக் லா இங்க வந்து எதோ பேச்சு கச்சேரி இதலா எதோ பேச போறோ ஸ்பீச்லா சொல்லிட்டு இருந்தாங்க
அந்த வைப்ல்லா வேற லெவல்ல இருக்கு என்னா ஒண்ணு அங்க வேஷம் போட்டுல்லா வருவாங்கள கோவிட் திருவிழாக்கு அப்பல்லா நம்மளுக்கு இரவு நேரத்துல தூக்கமே வராது அந்த கொழந்தைங்கள் எல்லா பன்னெண்டு மணிக்கு வரைக்கு ஓடிட்டே இருப்பாங்கள்ள அதுதா நெனைவுக்கு வந்துட் டே இருக்கு தெரியுமா உனக்கு
ரொம்ப உண்மையா சொல்ற நீனு கொழந்தைங்கல்லா என்ன சொல்றது ஓடிட்டு ஆடிட்டு அப்டி எல்லா இருப்பாங்க அப்பற சாமில்லா வந்து எப்ப போய் பாப்ப
நாளைக்கு நைட்டு் தா அதுக்காக தா நெறய பேர் ரிலேட்டிவ்ஸ் வீட்ல இருந்து வந்துருக்காங்க இங்க அதனால சாப்பாடுல்லா செய்லான்ட்டு இப்பதா செஞ்சு முடிச்ச நானு எல்லா அதனால வீட்டுல ஃபுல்லா பிஸி இன்னிக்கி நானு எல்லா வேலையு முட்ச்சிட்டு கால்ல எழுந்தே எழுந்துட்டு சாமதேச்சுட்டு துணி துவச்சிட்டு வீடெல்லா பெருக்கி துடச்சிட்டு ஏன்னா சாமி வர போதுன் சொல்லிட்டு சாமி எல்லா விளக் சாமல்லா தேய்ச்சி எல்லா ரெடி பண்ணி வச்சுட்டே பெருவுதா அவங்க ஏதோ கற்பூர எல்லா காமிச்சு ரெடி பண்ணிருக்கே சாமி வந்தனே எல்லா ரெடி பண்ணிருக்கே தேங்கா பூ பழ எல்லா எடுத்து வச்சிருக்கே சாமி வந்தோனே காம்ச்சிட்டு விளக்குதா ஏத்தனு அவ்ளோதா இங்க வேலையே உங்க வீட்டுல எல்லா முடிஞ்சிச்சா
ஆமா இங்கேயு ஃபுல்லா பிஸ்ஸி எல்லா வேல நடந்துட்டு தா இருக்கு இன்னு முடில அம்மாலா ஸ்நாக்ஸ்லா செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க இன்னு வேல முடியுன் தெர்ல
என்னன்ன ஸ்நாக்ஸ்சு டீ பஜ்ஜி சுண்டல் அந்த மாரியா
ஆமா வீட்டுக்கு வந்துருக்காங்களே எங்க வீடலயு வந்துருக்காங்க அவுங்களுக்கு டீ பஜ்ஜி சுண்டலு அப்றோ வந்து இந்த என்னது அந்த ஜெல்லி மிட்டாயி இதெல்லா வந்து செஞ்சுட்டு இருக்கு வேல நடந்துட்டு இருக்கு ஃபுல்லா
திருவிழா வந்தா வீட்ல ஒரே சந்தோஷமாதா இருக்கு ஆனா என்ன ஒண்ணு வெளில இருக்க சொந் சொந்தக்காரங்க வந்துருவாங்கல்ல அது கொஞ்ச செலவு தா நம்பளுக்கு அதிகமாகு எல்லாரு சேந்து பேசுறதெல்லா ஒரு நல்லா இருக்குல்ல
ஆமா எல்லாரு வந்து ஒன்னா ரொம்ப நாள் கழிச்சு பேசுவோ அது மார் என்ன சொல் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு உங்க கோவில்லலா என்ன சாமி இருக்காங்க
மாரியம்மன் கோவில்ல வந்து ஒவ்வொரு வர்ஷமு கிராண்டா செய்வாங்க ஒரு ஒரு இதுவா இருக்கு அப்டியே திருவிழா மாரியே இருக்கு ஆனா மாரியம்மன் கோயில்ல திருவிழானாவே அந்த தீ மிதி கரக எல்லா வெப்பாங்கல்ல அதெல்லா ரொம்ப நல்லா இருக்கு பாக்கறதுக்கு அந்த நடனோ அந்த எல்லா வந்து எனக்கு ரொம்ப புடிக்கு அது பாக்கறதுக்காகவே நா திருவிழா போவே தெரிமா அது நைட்ல வெப்பாங்களா அது ரொம்ப ரொம்ப புடிக்கு எனக்கு
ஆமா இன்னு ரெண்டு நால்ல கரகாட்டல்லா இருக்கு எல்லாமே பாட்டு கச்சேரி எல்லாமே இப்ப வெயிட் பண்ணிட்டுதா இருக்கே நானு பாக்கறதுக்கு ரொம்ப
கரகாட்டம் பாத்தா இந்த ரொம்ப அப்படி நம்மளுக்கே ஐயோ நம்மளே போய் கரகாட்டம் பண்ணலா அப்டின் சொல் ட்டு அப்டி இருக்கு அந்த பீச்சல்லா கேட்டாலே கைத்தட்னு போல இருக்கு இல்லன எனக்கு பின்னாடி இருக்கவங்களா எல்லா கை தட்டிட்டு இருப்பாங்க அப்பறோ சில பேர் எல்லா ஓ ஓ ஓன் கத்திட்ருப் ப்பாங்க எனக் அப்டி ரொம்ப இதுவா இருக்கு அப்படியே பாக்குறக்கே ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்கு தெயுமா நீ எப்டி அந்தமார்லா கைத்தட்டி பாப்பியா
அதா சொல்றே நானு அப்டிதா பாப்பேன நேத்து ரிகர்ஸ்ல்லா பண்ணிட்டு இருந்தாங்க இங்க பிரா க்டீஸ் மாதிரி அது பாத்தினா நல்லா கை தட்டிட்டு அந்த மாரி இருந்தே ஹாப்பியா
அப்றோ இந்த ஃபுட் ஸ்டால் எல்லா போடுவாங்க பாத்திரிக்கியா அதுல என்னென்ன இருக்கு தெரியுமா உனக்கு
அது மெயினா வந்து என்ன சொல்றது சாட் மசாலா ஃப்ரைட் ரைஸ்சு இதெல்லா வந்து போடுவாங்க
ஜிகர்தண்டா சாப்ட்டுருக்கியா சூப்பரா இருக்கு சாப்ட்ருக்க நீ
ஆமா கோவில் திருவிழாலலா போடுவாங்க என்னால அது என்ன சொல்ல பாத்தா கண்ட்ரோல் பண்ணவே முடியாது வாய உடனே சாப்புண்ணு போல இருக்கு எனக்கு
ஆனா உண்மையா அந்த நாள் தா டயட் எல்லா எனக் அந்த நாள்தா அப்டியே மறந்துர்லான் இருக்கு சின்ன குழந்தைங்கலா இந்த புது ட்ரெஸ்ஸ போட்டுட்டு அந்த சுத்திட்டு இருக்கோங்க பாரு அது பாக்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு கையில பலூன் வச்சுட்டு ஹார்ட் ஷேப்ல எல்லா பலூன் நச்சுட்டு ஜாலியா சுத்திட்டு இருபாக்கங்கல்ல
ஆமா அது சின்ன சின்ன பலூன் எல்லா வச்சுட்டு அப்டியே சுத்திட்டே இருப்பாங்க அழு அழுவாங்க வேற அத வேற பிடுங்கி வேற விளையாடுவ நான்னு அந்த அந்த டைம்ல அழுவங்க வேற அந்த குழந்தைங்களா அதெல்லா பாக்கவே ரொம்ப விளையாட்டா இருக்கும் எனக்கு
ஓ நம்மளு அப்டியேதா இருந்திருப்போ போல ஆனா ஒரு அப்பல்லா ஒரு அஞ்சு ரூபா கிடச்சா கூட பெரிய விஷய போல இருக்கும் நம்மளுக்கு இப்ப ஒரு ஐஸ்கிரீம் வாங்கறதுக்கே ஐம்பது ரூபாய் போயிடுுது இதுக்கு பசங்க வேற இது வேணும் அது வேணும்ன்னனு எய வீட்டுல இப்ப ரெண்டு பசங்களா இதுதாம வேணு அது மா வேணும்னு வேற கேக்குறாங்க என்ன பண்றதுனே தெரில டெய்லி கோவில் போனா ஏதா ஒரு பிரச்சனதா அம்மா எனக்கு வாங்க் கொடு வாங்கொடு வாங்கொடு ஒரே அழுது போராடி பிரச்சன பண்ணிதா நா வாங்கியே குடுப்ப தெரியுமா
அதா நா எல்லார் வீட்லயு அப்டிதா அப்பற அங்க எப்டி இருக்கு கோவில என்ன டெக்ரேஷன்லா எப்டி இருக்கு
ரொம்ப அழகா இருக்கு இங்க லைட்ஸ் எல்லா போட்டுருக்காங்க நைட் எல்லா ஒரே கலர் ஃபுல்லா இருக்கு போட்டோ எடுக்கவே ரொம்ப நல்லா இருக்கு நீ போட்டோ எல்லா எடுத்தியா
ஆ நா எடுத்த ஆனா என்ன சொல்றது க்ரௌடா இருக்கு ரொம்ப க்ரௌடா இருந்தது சி அதனால கொஞ்ச நல்லா வர்ல
திருவிழானா கூட்டமாதா இருக்கும் போட்டோ எடுக்க கஷ்டமாதா இருக்கும் யாராவது நடுவுல வந்துருவாங்க அதுதா ரொம்ப ஆனா யாருன்னா நம்ம வித் போன் கொடுத்து கொஞ்ச அங்க இடம் இரு கொள்ள காலியான இட அந்த மாதிரி இடத்துல எடுக்கலா ஆனா பேக்ரவுண்ட் அவ்வளோ நல்லாவே இருக்காது
ஆமா நீ சொல்றது கரெக்ட் தா உங்க வீட்டுல ரிலேட்டிவ்ஸ் எல்லா வந்துட்டாங்களா அப்பரோ
ஆ என்னோட எல்லா தங்கச்சி பசங்க எல்லா வந்திருக்காங்க எங்க அத்த பசங்க எல்லா ஒரே க த்திட்டு இருக்குங்க வீடு ஃபுல்லா ஒரே சத்தமா இருக்கீங்க அங்க எப்டி இருக்கு
அது நல்லா ஃபன்னாக தா இருக்கும் இங்கயு அப்டி தா இருக்கும் ஒரே வந்து கூ வந்து சத்தமாகவே இருக்கு எல்லாரு மாடில
அதா அதேதா இங்கயு நைட் ஆனா நாங்க மாடிக்கு போயிடுவோ இப்ப கால தான அதனால இங்க உடக்காந்துு இருக்கோ லேட் நைட் எல்லா எல்லா டீ குச்சிட்டு பேசிட்டே இருப்போ ஆனா இங்க எங்க யாரு சில பேர் எல்லா டீ குடிக்காது பசங்க டீயா குடிக்காதுங்க ஃபுல்லா பால் கேக்குங்க பால் போட்டு குத்துருவ சின்ன பசங்களுக்கு எல்லா சூப்பரா இருக்கும் எனக்கும் அந்த அந்த வில்லேஜ் ஃஸ்டிவல் ரொம்ப பிடிக்கும் சிட்டில எல்லா அந்த மாதிரி கிடையாதுல்ல இங்க நம்ம வீட்டுல எல்லா வந்து இந்த மாதிரி டீ குச்சிட்டு இந்த மாதிரி பேசிட்டு வந்தா நல்லா இருக்கும்ல்ல
ஆமாம் ஆனா வில்லெஜ் சைட்லலா திருவிழா வந்து ஒரு இது வேற ஃபீலா இருக்கும் அங்க எல்லாரு வந்து ஒரே குடும்பமா இருப்பாங்க எல்லாமே ஒன்னா பண்ணுவாங்க எல்லாமே தெரியாதவங்க எல்லாரு நல்லா ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்க சூப்பரா இருக்கும் வில்லேஜ்லா
ஆனா இந்த தெரிஞ்சவங்க பெரியவங்கல்லா ஹாஃப் வந்து ஃப்ரெண்டா பேசிட்டு இருப்ப இருப்பாங்க நீ சொல்றியே அப்பற இந்த லோ லவுட் ஸ்பீக்கர் சொல்லுவாங்களே அதுக்கிட்ட போயிட்டு அனௌன்ஸ்மெண்ட்லா போடுவாங்கல்ல அப்போ வந்து அதுதா நான் ஸ்டப்பா குழந்தைங்க தனியா போகாதீங்க அப்டின்னு சொல்லிட்டே இருப்பாங்க அந்த பெரியவங்களா அதா சொல்லுவாங்க ஆனா பசங்க கேட்கவே கேட்காதுங்க ஆ பாட்டு பாட்டு பாட்டு ஆயா அப்டின்னு சொல்லிட்டு போய்டுங்க எய வீட்டுல ஒண்ணு கூட ஒரு பேச்சு கூட கேடக்காது உன்னு திருவிழானா ரொம்ப பிடிக்குமா
எனக்கு நைட்ல அதான் அந்த லைட்ஸ் பத்தமா அது நடந்து போறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் திருவிழா அப்போ மத்துபடி அதா அந்த திருவிழாப்ப எனக்கது நடந்து போறது அந்த டைம்ல ட்ஸு அதெல்லா இருக்குல்ல ரோடுல்லா நல்லா இருக்கோ என நடந்து போறது அந்த டைம்ல ரொம்ப பிடிக்கு திருவிழாவ விட உனக்கு
எனக் இந்த நா மெயினா எதுக்கு போறே தெரியுமா திருவிழாக்கு அங்க நல்லா சாப்பாடு போடுவாங்க அன்னைக்கின் பாத்து கம்மியா இருக்குமா ரேட்டு எங்க வீட்ல வந்து செரியா நா சமக்கவே மாட்டே செரி திருவிழா போனா கொழந்தைங்களுக்கு நல்ல சாப்பாடு நம்ளுக்கு நல்ல சாப்பாடு கோவில் ப்ரசாதனாவே அது அருமையா தா இருக் போ அதனால கூட்டு போய்ருவே இன்னு இல்ல நாளைக்கு போலான்ட்டு நெனைக்கிறே நா திருவிழாக்கு ஆனா இன்னுவ்வு சாப்பாட்லாத ரெடி பண்ணிக்கிட்ருக்காங்கன்னு நெனைக்கிறே கோவில்ல அங்க எல்லா ரெடி ஆயிச்சா உங்க ஊர்ல எல்லா ரெடியே பண்ணிட்டாங்களாமா
ஆ இங்க எல்லா வந்து ரெடி ஆயிடுச்சி அதுக்கப்றோ அந்த வீலர் குள்ள அந்த ரங் ராட்டனு மாரி சுத்துமே அதெல்லா ரெடி பண்ணிட் இருக்காங்க அங்க ரெடி ஆயிச்சா
இங்க வந்து அந்த ராட்னம் கெடையாது அந்த கப்பல் ரைடு அந்த சின்ன சின்ன ரைடு தான் போட்ருக்காங்க பெரிய ரைடு போன வருஷம் போட்டாங்க இந்த வருஷம் என்ன தெரிலா எதுவுமே போடல அப்பறம் நீ நைட் அந்த டின்னர் எல்லாம் எடுத்துட்டு போவியா டின்னர் வீட்டுல ஏதா சேந்து எடுத்துட்டு போவியானா என்ன
ஆமா அங்க இல்ல அதெல்லாம் எடுத்துட்டு போகமாட்டேன் அங்கேயே கோவில் பிரசாதம் தருவாங்களா அதுவே சாப் ட்டுப்பேன் சேரி நான் திருவிழா வரும்போது பாக்குறேன் என்னன்னு
திருவிழா கண்டிப்பா எங்க ஊர்லயும் அடுத்த வருஷம் நடக்கும் நீ கண்டிப்பா வா நம்ம எல்லாம் ஒன்னா போலாம் ராட்டனும் போலாம் பசங்கள கூட்டிட்டு வா பசங்கள பாத்து ரொம்ப நாள் ஆச்சு
செரி கண்டிப்பா வரேன் நானு
சேரி சேரி பாய் பாய் தூங்கு